அதான் அ நம்ம வந்து மார்னிங் வேண்டாம்
ஆ
நைட் தான் நல்லாருக்கும்
செரி செரி சித்தப்பு கூட்னுவந்தற அவங் கரெட்டா இருப்பா
ம் ஓகே தான்
ஆ
அவங்க அழகா ஒரு பக்கம் சைட் அடிச்சிட்டுருக்கட்டும்
அவன் ஓடுவான் ஆ இப்ப
ஃபஸ்ட்லாம் அப்புடி டா அவன் இந்த இது உள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்க ஜீரோ பர்சன்டேஜ் அந்த மாரா இப்ப பாத்தா தௌசண்ட் பர்சன்டேஜின்ரா அப்படி மாத்திருக்கானுங்க ஒருத்தன உருவாக்கிருக்கானுங்க உம்
எனக்கு இன்னு ஞாபகோ இருக்கு நம்ம ஃபஸ்ட் மீட் அப்டி
ம் பாத்துருப்பியே அப்பயே வந்து பையன் பயங்கரமா இருந்துருப்பாரே ஆ அப்டி இருந்தவ இப் ப எப்டி தெர்மா இருக்கா ஐயோயோ
ம்
ம் ரொம்ப மோசோ
ம் ஹூம்
எங் ஊர்ல அத பத்து நாள் ராத் திருவுழா எங்குல வந்து ஃபஸ்ட் கட்டினு ஆச ஆனா வந்து ஸ்கூல் போனுல ஒம்பதாது படிக்கு போது அது
நடந்துட்டே
ம் அதா நா ஒம்பதாது படிக்கும்போது ஆ அந்தமரி நா கரட்டா அப்பதா நடந்துச்சி அது முன்னாடி பதினஞ்சு வர் பதினாறு வர்ஷத்துக்கு முன்னாடி நந்துதா
ம்
அதுதா அப்போதா நந்தது தோ இப்ப வந்து நா ஒம்பதாது படிக்கும்போது இப்ப எப்ப பத்தாது முச்சே பதினொன்னா முச்சே பன்னண்டாது முச்சே காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் முச்சிட்டே
ஓகே
இதே ஏழு வர்ஷங்கிட்ட ஆயிர்ச்சா
ஆமா
ஆ இன்னுமு வைக்கே வைக்கல
என்னது
திருவிழாவே
ஆ ஆ
அதுலேந்தே எங் ஊர்ல திருவிழாவே வைக்கல டா
ஓ
எங் ஊர்ல இர்க்குறவங்லா அப்டி தாண்டா ஒன்னுத்துக்கு ஒதவாதவனுக எது செயவு மாட்டாங்க திருவிழா வெச்சாதாண்டா டே ஊரே வந்து எங்க வீட்டாண்ட வந்து ஒரு கட்டவுட்று விழு கட்டவுட்டுன்ற பாரு அந்த லைட்டு இதுவு கர்ட்டா எங்க வீட்டு எங்க வீட் டு வெள்ல வ வாசல் பாத்தா மாரி இருக்குல அந்த மாரி உழு எங்க வீடு எந்த பக் மொகோ வெச்சுருக்கோ அந்த மாரி தெரு பாத்தா மாரி விழு ஆ அதுக்கப்றோ வந்து அந்த மூலைல ஒன்னு மூலா மூலிக்கு வெப்பாங்கடா என்ட்டரன்ஸ்ல அந்த இது உல போட்டு லைட்ஸ் தீம் போட்டு ஊரே அப்டே பிரைட்டா இருக்கு இதுல டெய்லி வந்து நைட்ல வந்து சாமிலா ஊருவலோ வரு அதுக்கு வந்து சாக்லேட்லா குடுப்பாங்க ங்க சாமி அத அலங்காரம் பண்றதுலா வந்து பழத்துலலா அலங்காரோ பண்ணுவாங்கட
ம் ம்
எப்டி சொல்றது கோயிலாண்ட எப்பயு ஒரு அம்பது அறுவது பேர் இருந்தா எப் எப்டி இருக்கு ஒரு எழுவது எண்பது பேரு லைட் செட்டிங்லா போட்னு பாட்லா பாடி கின்னு எதாச்சு ஒன்னு நா வுங்க இது பண்ணி கினு இருப்பாங்க பசங்க வந்து ஜாலியா ஒக்காந்துந்தாலு ஜாலியா தான இருக்கு கு தப்போலா வந்து ஒம்பதாது எல்லா எப்டி இருப்போ பசங்கலா ஓடி பூச்சி வெளயாடின்னு ஃபோன்லா இல்லாம தூங்கர்து
எதாச்சு வெள்ளார்றது எங்காச்சு போறது அப்டே ஃபன்னா கிண்டல் பண்ணிகினு கோயில்ல ஒன்னா பத்து தூங்கி கின்னு
ம்
அது மாரி நல்லாருக்குன்டா ப்பா ஜாலியா இத்தனிக்கு நா வந்து ஏழாது நாளோ எட்டாது நாளோ தாண்டா கட்னே அதுலருந்து பத்தாது நாள்ல அத மேர்சுடுவாங் போல ஆ ஒரு மூணு நாள நாலு நாளோ தா லீவ் போட்டே அதுக்கே பயங்கரமா இருந்துது ஏதோ ஒரு வாரோ இருந்த ஃபீல்றா அந்த மாரி இதுவுலதா வந்து டைம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணும் போது ரொம்ப நேரோ போற மாரி இருந்தது போர்லே இப்ப நம்ம என்ஜாய் பண்றோனா அது சீக்கிரமா போயிடு தான
ம்
அது ரொம்ப நேரோ போச்சுனா எப்டி இருக்கு இப்டி ஒரு ஆப் பியூர் மூமெண்ட்ல இருந்தா சீக்கிரமா டைம் போக்கூடாது போக்கூடாது நெனப்பே ஆனா டைம் போயிடுல
ஆமா ஆமா ஒ கூட இருக்கு போது
ஆஹ் அதே டைமே போவாத மாரி இருந்துச்சுனா எப்டி இருக்கு அப்புடி இருந்துதுடா கால்லயு ஜாலியா இருக்கு கால்ல பேயிட்டு அப்டியே ஊ ஊர்வலம் போயிட்டு வருவோ பேயி தே ஊருக்கு வெள்ள அதா அந்த இதுல போயிட்டு அங்க குளிச்சுட்டு பஸ்த்தண்ணீல அப்புறோ அப்டியே மாத்தி நீங்க கோயிலாண்ட வந்து ஜாட்டில அடிப்பாங்கோ கை ரெண்டு பேரு இப்டி கை தூக்கி நிக்கணு முட்டி போட்டு ஒரு கால் முட்டி போட்டு ஆ அப்டி கை இப்டி வெச்சுனு இருக்கனு கை மேல அடிப்பாங்க அது வாங்கிக்கினு எல்லார் ரு அடிப்பாங்க அத பாத்துட்டு அந்தாள் முஞ்சநிக்கு அப்றோ ஜாலியா அங்கங்கே கூட்டு கூட்டமா பசங்க உட்காந்துகுணுவாங்க பேசினு இருப்போ ஃபோனு யாருட்னா ஒருத்தருக்கிட்ட இருக்கு அத பாத்துனு அப்புறோ ஓடிபுச் வெளாடினு கலாச்சின்னு அப்டி இருப்போ அந்த டைம் வேற மழ டைம்லா வருமா அப்பதா ஒரு வாத்தி இடி நாங்க எல்லா கோயில்ல இருக்கோ இடி பக்கத்துல வேற எங்கயயோ உழுந்தது போல அப்டியே கரண்ட் அடிக்கிது இரும்பு மேலல்லா கை வச்சா சரியான மழ வரு ஒரு ஒரு நாளு
ம்
ஆஹ் அந்த மழ இல்லாடி அந்த கூட்டத்தில கிஜி கிஜி கிஜி கிஜினு சத சத இருக்கு சே
ஹ்ம்ம் ஹ்ம்ம் ஹ
அதும் நல்லா இருக்கும் வீட்டுக்கு போமாட்டோ இதுவு போட்டாலே எல்லா கோயிலாண்ட தா இருக்
ஆனா எனக்கு இந்த மாரி இந்த அஹ் எப்டி சொல்றது அப் அ ஒரு ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இருந்தா எனக்கு பிடிக்கு
ம் ஏன் அது உம்
தெர்ல அதுது நல்லா இருக்கு அது
ம்
ஒரு மாதிரி ஒரு தனி ஃபீல் அது எங்க போனாலு போ கூட போயிட்டு வர்றது அந்த மாரி
ம்
அவுங்க வீட்டுக்கு தெரியனு நம்ம வீட்டுக்கு தெரியனு இவுங்க ஃப்ரெண்டு அப்டினு சொல்ட்டு அந்த மாரி இருக்கணு
இப்பலா அந்த மாதிரினா எதோ தெரியாது போ
ஆமா நூத்துல ஒண்ணு
ம் ஹும்
உம் அந்த மூவி பாத்தனா ஏ அந்த மூவி நீ பாரு நெஜமா சூப்பரா இருக்கு
என்னது
எப்பயாச்சு டைம் கெடைக்கு போது பாரு ஃபீல் குட்டா இருக்கு ஒரு மாரி ரிலாக்ஸா இருக்கு ந்த ஷிப் டீடக்டிவ்
புரில
ந்த ஷிப் டிடாக்டிவ்
தமிழ் படமா இல்ல டப்புடா
தமிழ்ல ஆஹ் தமிழ் டப்புடுதா
ம்
அந்த இது ஆடுங்கல்லா இருக்கு தெரியுமா
ஆமா
அதுங்கல்லா பேசுற மாரி அது உனக்கு நா அந்த ரீல் அம்ச்சுற்ற சம்மையா இருக்கு அது
ஆ
எனக்கு ரொம்ப புடிச்சிது
ம் ம்
ம் ஒரு மாரி ஹாரரா இல்லாம அது வந் து ஒரு மாரி யோசிக்கிற மாரி இருக்கு அந்த படோ சூப்பரா இருக்கானா
ம் சேரி சேரி படம் பாக்கறது எப்பயாச்சு தோணுன்டா அது அப்போ எப்யாச்சுதா ஒரு வாட்டி தோணுது நா வேற பெஞ்சு ஆட்ரு போட்ட அது ந நீ பாத்துருக்க மாட்ட நா வேற மாடல் போட்டுருக்கே
ஆட்ரு போட்டியா
ஆ நாளிக்கு வருது த்ரீ தௌசண் டூ ஹண்ரட் தா அது வந்து ஃபோர் தௌசண் நான் ஃபஸ்ல காமிச்சிது இ அதோட எயிட் ஹண்ரட் கம்மியாதா இருக்குது இது பாக்கற்துக் கொஞ்சு ப்ரீமியமா இருக்கு ஆனா இன்னா ஒன்னு ஹைட் அதிகோ இந்த பெஞ் சோட அட்டாச்சாயி மேல ஒரு ஷெல்ஃபுல்லா வரு
ஆ ஆ
த்ரீகா அந்த மாரி
ஓகே ஓகே
ஆனா கொஞ்சோ ஆக்ட் ஆ ஹேண்டல் பண்ணும் போது கொஞ்சோங் கஷ்டமா இருக்கும் போல எட்த்துட்டு போறது
ம் ம்
சேஃபா எத்துன்போனு
சேரி சேரி போட்டுக்கோண்ண
ம்
ம்
அப்புறோ ஒரு குட்டி ஸ்டாப் வாச் ஒண்ணு வாங்குன
சேர் சேரி
ம் அது அமேசான்ல வரு நா பத்துருக்கே நா நெறிய வந்து பிக் பண்ணும் போது அது தாண்டா வருமே அத பாத்திருக்கியா அந்த ப்ளூ கலர்ல ரோஸ் கலர்லல்லா ஒரு பாக்ஸ் சின்ன பாக்ஸ்ல வரு பார்றா குட்டியா இருக்கு பாரு
ஓ ரவுண்ட்லயா
ரவுண்ட்ல இல்ல ஸ்கொயர்ல வரு
ஆ ஓகே ஓகே ப்ளாக் கலர்ல
ப்ளாக்கு ரோஸு ப்ளூவு ரீல்ஸ்லெல்லா நெறிய வரு ரீல்ஸ்லல்லா வரும் பார்றா ஸ்கொயர்னா அப்டி பெருசு நீட்டா இருக்மே அது இல்ல
ட்டாங்கள் மாரி
ரெ ட்டேங்கள் தாண்டா நீட்டா வரு ஸ்கொய்ர்னா வந்து ஃபோர் சைடு ஈக்வலா இருக்கும் பார்றா ம் அந்த மாரி பாத்ருக்கியா சின்னதாதா இருக்கு கைக்குள்ள கைக்குள்ள இருக் அத் மாரி வாச் மாரி இருக்கு கொஞ்சு இதுவு
தெரியு எனக்கு நீ அந்த டேபிள்ள வெக்கிற மாரி தான சொல்ற ஆ
ம்
ஓகே எனக்கு அம்ச்சி உடுண்ண
செரி செரி ம் ம்
அதுக்கப்றோ இந்த மேப்பு சொல்றாங்கள்ள அது செட் பண்ணி வெச்சிக்கோ எதெது படிக்கணு அத்ததுக்ல்லா ஒரு மேப் மாரி இருக்குல
சிலபர்ஸ்ஸா
சிலபஸ்ஸு இப்போ ஒரு பக்கோ போட்டு வச்சுக்கோ அந்த மேப் நா ஒனக்கு அம்ச்சுட்றே
ஆ
ம்
சேரி சேரி
எல்லா ஒன்னோட ஃப்ரெண்ட்ல ஒட்டி வச்சுக்கோ நல்லா
புரில ஆ
நீ படிக்கிறல்ல அந்த செவுத்துல ஒட்டி வச்சுக்கோன்ற
ஆமா அந்த செவுத்துலதா ஒட்னா நிக்குமான் தெர்ல ஏனா வந்து அதுலக்குற அந்த பெயிண்டிங்ல்லா வந்து அப்டே சொரி சொரியா வருத்தா
அது ஒன்னு பிரச்சன இல்ல டபுள் டேப் இருக்குல்ல
ஆமா அதே உழுந்துரும் போல்டா இப்போ டஸ்ட்டா இருந்துச்சுன்னா மண்ணு பட்டாலே அதோட பவர் சீக்கிரோ போயிடுல மண்ணு இருந்த அது நடுவுல ஹேர் போச்சுன்னா அப்டே கொஞ்ச கொஞ்சமா வீக்காய்டு
ம் ம் அது பாரு இல்லனா ஆணி அடிச்சு மாட்டிடு
ஆணி அடிச்சாவந்து எங்கம்மா வந்து அடிச்சிருவாங்க
ஏ
ஆம்மா
புரில
ஆ ஹா ஆணில்லா
செரி அப்டி இல்லன்னா அந்த இந்த ஸ்டிக்கர்ருக்குல்ல அந்த ஆணி மாரி ஒரு ஸ்டிக்கர் இருக்குல அது வேணா ஒட்டி பாரு
ஆணி மாரி என்னா ஸ்டிக்கரு
ஹாங்கிங் வ இருக்குல்ல
ம்
ஹாங்கிங் மாரியே அது ஒரு ஸ்டிக்கர் விக்கிதே டிரான்ஸ்பரண்ட்ல வி க்கு அந்த மாரி
பே ஒரு பேப்பர் ஒட்றதுக்காக ஆணி அடிக்கணுன்றியாடா
ஏ அது அடிக்கிறதுனால ஒன்னு தப்புல்லயே ஆ
தெர்ல எதோ வந்து எதோ ஃபோட்டோ இல்ல எதோ கண்ணாடி மாட்ணு இல்ல இது க்கா ஆணி அடி
முன்னாடி பா த்து வச்சிருக்கே அது நா வாங்கணு எனக்கு கண்ணாடி வேற எடத்துல வேணு
எப்டி
அது ஒனக்கு நா அம்ச்சுர்றே எனக்கு அந்த ரவுண்ட் கண் ஆனா எனக்கு ஒரு ஆச என்னன்னா அது இப்போ வாங்குறாங்க தெரிமா எல்லாரு
எப்டி
ஆ பெரிய மிரரு
ம் ம்
அது எனக்கு ஆச ஆனா இப்போ இங்க அங் இங்க வெக்கற்துக்லா அது எடோல்ல
ம்
ஆனால எனக்கு அந்த வந்து அ வால்ல மாட்ற மாரி ரவுண்ட்டு மிரர் ஒண்ணு பாத்து வச்சிருக்கே அது வாங்கணு ஒரு த்ரீ யா சாரி டூ டுவெண்ட்டியோ சம்திங் எதோ வருது வாங்கணு
ஏ அவ்ளதா எ ரெண்டாவது பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிட்டு வாங்கிர்லா
ம் சேர் சேரி
ம்
ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கின் கேர ஃபுல்லா ரீஸ்டாக் பண்ணனு அதுக்கப்றோ தா எதா இந்தாலுமே ஆமா இப்ப சன்ஸ்க்ரீனு நா பேஸ் வாஷ் நிறுத்திட பேஸ் வாஷ் எனக்கு செட் ஆவல பட் ஆனா எனக்கு பேஸ் வாஷ் நிறுத்துனக்கப்றோ எ ஸ்கின் ஓர்ளவுக்கு ஓக் கேயா எனக்கு பீல் ஆகுது
ம்
அதனால பேஸ் வாஷ் வந்து நார்மலா அது அதுக்கப்புறோ நா ரிசர்ச் பண்ணி அத பேஸ் வாஷ் அப்றோ வாங்கிக்லா
ஆ இப்போ வந்து சன்ஸ்கிரீன் வாங்கணு அதுக்கப் அப்புறோ வந்து மாய்சுரைசர் காலியாக போது மாய்சரைசர் வாங்கணு ஆ அதுக் கப்புறோ பாடி லோஷன் வாங்கணு ஆ லிப்ஸ்டிக் ஒண்ணு பாத்து வச்சிருக்க லிப்ஸ்டிக் வாங்கணு ஜெல் ஐ லைனர் வாங்கணு
ம்
இவ்ளோ ரீஸ்டாக் பண்ணனு மெய்னா இதெல்லா ரீஸ்டார்க் பண்ணா எனக்கு ஓகே தா
ம்
ம் சீரம்மா அது வாங்கிட்ட இப்ப வந்துருன்ட்டு ஒரு நாளைக்கி இல்ல நாலானிக்கி வந்துடு சீரமு
சேர் சேர் பொன்னியா அந்த மாரி வந்துச்சு
என்னது அவ கிட்டியா ஃபஸ்ட்டு எங்க அப்பா கிட்டதா சொன்னனே
ம்
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அப்டி சொன்னாரு அப்றோ அ அப்றோ அப்றோ எங்க அம்மா கிட்
ம் ம் சொல்ற
அப்றோ எங்க அம்மா கிட்ட சொன்ன சரி ஓகே நீ பண்ணு என்ன